தோழி
எப்டி இருக்கிங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி, நீங்க நல்லா இருக்கீங்ளா தோழி
நல்லா இருக்க
ம் பாப்பா எல்லா எப்டி இருக்காங்க அ நா வந்து என் ஒண்ணுல தோழி இப்போ சாயந்தரம் தேநீர் வந்து அ சாப்பிட்றதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ட்ருக்கே நீங்க சாப்ட்டாச்சா டீ எல்லா சாப்ட்டீங்களா
டீ சாப்ட்டாச்சு இனி அடுத்த ஒரு ஆறு மணிக்கு ஒரு தேயிலை கட்டன் காப்பின்னு சொல்லுவாங்கல்ல
அப்படியா
ஆமா அதுவு அம்மா பஜ்ஜி பொரிச்சுட்டு இருக்காங்க
அப்படியா தோழி அ இப்போ பஜ்ஜினாலே ஒரு சந்தோஷந்தா வீட்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பஜ்ஜினாலே அது எவ்வளோ சாப்புட்றோனு சொல்லி தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கு
எதா என்னைக்கு பொரிக்க மாட்டோ இங்க மழை கொஞ்சோ பெய்யுதா மழைக்கு சூடா ஏதோ சாப்ட னு போல இருக்கு
அப்படியா தோழி, இங்க வந்து வெயில் கொளுத்து தோழி உங்க வீ உங்க ஊர்ல வந்து மழை பெய்தா தோழி
ஆமா மழை பெய்யுது இப்பதா மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு
அப்டியா தோழி இங்க இதெல்லா வந்து அப்படியே வெயில் கொளுத் தி இன்னைக்கி ஃபுல்லா வந்து ரொம்ப வெயிலா இருந்தது கோடைக்காலம் வெயில் வந்து ஒரு ஒரு நாளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரே கொளுத்துது தோழி
ஆமா ஆமா ஆனா ரெண்டும் எங்க எங்க ஊர்ல ரெண்டு மூணு மாசமாட்டு ஆ ஃபுல்லும் வெயில் தா வெளிய இறங்கவே முடியாது இப்போதா இந்த ஜூன் மாச ம் தொடங்கனதுல இருந்துதா மழ பெய்து
அப்படியா தோழி இங்க இன்னு ஸ்டார்டே ஆகல தோழி ம் இன்னி வரை க்கு இங்க வந்து வெயில்தா கொளுத்துட்டு இருக்குது
ஆமா
நம்ம எப்போ நம்ம வந்து ஆகஸ்ட்ல பாப்போம் போல வெயிலு இந்த மழை இங்க வெயில் தா கொளுத்து இந்த மாசம் எல்லா வெயில்லே போகும்ன்னு நெனைக்கிறே தோழி நா
ஆனா இப்ப இங்க மழை பெய்யுது அதனால கொஞ்சோ பரவாயில்ல ஆனா மழை பெஞ்சும் வே வேஸ்ட்டுதா நெனைக்கிறே ஆ சூடுதான் இருக்கு கேக்குதுங்களா தோழி ஹலோ ஹலோ